கேக்குதா பேசுறது ஆ பேசுறது கேக்குதா ஆ சொல்லுங்க
வணக்கம் தோழி
நல்லாருக்கிங்ளா
நல்லாருக்கேம்மா நீங்க எப்டி இர்க்கீங்க
நல்லாருக்கே வீட்ல எல்லாரு நல்லார்க்காங்ளா
எல்லாரு சௌக்கியொ சாப்ட்டீங்ளா
ஆ இனிமேதா சாப்டடுணு நீங்க சாப்
ஓகே இல்லமா ரெண்டு மணி ஆய்டு சாப்ட
ஆ ஹ சரி ஓகே ஓகே
சரி இன்னிக்கு வந்து டி வி டி விய பத்திப் பேசலா அதாவ்து ஒரு இரவது வர்ஷத்துக்கு முன்னாடி இந்த டி வி இருந்துதா இல்லியா டி வி வந்ததனால நன்மையா தீமையா
ஓகே
ம் இத பத்தி பாக்லாமா
ஆ பாக்கலா
ஓகே ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி வெறு எல்லார் வீட்லயு ரேடியோ இருந்தது டிரான்சிஸ்டரு குட்டி குட்டி ரேடியோ இருந்தது பெரிய ரேடியோ இருந்தது
ஆம்மா
அதுலதா வந்து எல்லாரு திரைவானொ ஒளிச்சித்ரொ அ எல்லா கேப்பாங்க சமையல் குறிப்பெல்லா சொல்லுவாங்க எல்லா கேப்பாங்க அதுவு எப்டின்னா ஒரு கூட்டு குடும்பமா ஒக்காந்துண்டு ரேடியோ கேப்பாங்க ஒரு க்ரை ஒரு ஒளிச்சித்திரம்ல்லா
உ ஹ
அதெல்லா மாறி ஆ தொலைக்காட்சின் ஒண்ணு வந்தது அதுல தூர்தர்ஷன் மட்டுந்தா இருந்தது இப்ப இருக் இருக்கர மாதிரி சேனல்லா அப்ப கெடையாது வெறு தூர்தர்ஷன் ருக்கு அப்றொ இந்த நார்த்துச் சேனல் ஒண்ணு ருக்கு அவ்ளதாருக்கு
ம் ம்
போயி வேற வேற டி விகள் எல்லா வந்தது என் பல விதமான டி விகள் வந்து நமீட் டியா வந்து உள்ள வந்துடுச்சு அன் அன்னிக்கு வந்து ஒரு ரேடியோ கேக்கற ஒரு மன நிம்மதி ஆரோக்கியம் இப்ப வந்து டி வி பாக்கறதுல இல்ல
ஹு ஹும்
ஏன் கேட்டீங்கன்னா அந்த டி வி வந்து நியூ டெக்னாலஜி இல்லயா அதுனால அது என்ன ஆறது ஒரு பத்து வய்சு கொழந்த அடிக்கடி டி வி பாக்கும்போது சீக் கிறொ வயசுக்கு வந்துடுது அந்த ரேஸ் தாக்கும்போது அதனொட உடல் கூட் கூற்றில் மாறுபாடு ஏற்பட்டு பெரிய பொண்ணா ஆய்டுது
ஓகே
கொழந்தைங்க வந்து அந்த டி வில வந்து அந்த குட்டி குட்டி பாட்டு இந்த இதெல்லா பாத்தாதா சாப்பிடுவே அதெல்லா பா போட்டாதா நா தூங்குவே இத பாத்துட்டுதா நா போயி தூங்குவே அந்த மாதிரி ஒரு புடிவாதத்துக்கு கொண்டு போய்டுச்சு
ஓஹோ
முந்தில்லா அப்டி கெடையாது பாட்டி கத சொல்வாங்க இல்ல அப்பா கத சொல்வாங்க அம்மா ஏதாது சொல்வாங்க அப்படியே கொழந்தைங்க தூங்கிடு இல்ல இன்னக்கி என்ன ஸ்கூல்ல நடந்தது இன்னக்கி என்ன படிச்சீங்க என்ன ஹோம் ஒர்க் பண்ணீங்க இதெல்லா கேப்பாங்க சொல்லின்டே தூங்கிபோயிடுவோ இப்ப அப்டி கெடையாது பதினொன்னு மணி பன்னெண்டு மணி ஆனாலு அந்த அந்த ஆ டோரா புஜ்ஜி போட்டாதா நா சாப்டுவே டோரா புஜ் ஜி பாத்துட்டுதா நா தூங்குவே அப்டின்னு சொல்லி பிடிவாதமா இருக்குதுங்க பசங்க இதனால பெரியவங்களுக்கு கூட ஒரு நியூஸ் பாக்க முடியறது இல்ல செய்தி பாக்க முடியறது இல்ல ஒரு பாட்டு கேக்க முடியறதில்ல ஒரு படம் பாக்க முடியறதில்ல அவங்களு மனசளவுல சோர்வாயிட்றாங்க
உண்மதா உண்மதா
ம் ஏ
அது மட்டு இல்லாம இப் இப்ப பாத்தீங்கன்னா சீரியலுங்குற பேருல இவங்க அவங்கள பழி வாங்கறது அவங்க இவங்கள பழி வாங்கறது இந்த மாறியான நெறைய கெட் ட விஷயங்கள்லா நடக்குது
எதிர்மறை எண்ணங்கள்லா நெறைய வீட்ல தங்கிடு இந்த மாறி விஷயங்கள் பாக்கும்போது ஒரு வெள்ளிக்கெழம ஒரு ஆறு மணி க்கி விளக்கேத்துவோ அப்பதா எவனோ செத்து போயிட்டான்னு சொல்லுவாங்க
ஆமா
ம்மா என்னடா இது விளக்கேத் நாம்ப வீட்ல விளக்கேத்றோ இங்க செத்து போயிட்டான்றாங்களேன்னு சொல்ட்டு அச்சச்சோ அப்டின்னு அங்க போய்டு மனசு
ஆமா ஆமா
இவே போயிட்டானா அப்டின்னு சொல்லி என்னவோ நம்ம சொந்தக்காரனே போயிட்டா மாறி ஐய்யோ அவே போயிட்டானா அப்டின்னு சொல்லிட்டு சீக்கிரமா விளக்கு ஏத்திட்டு போயி அங்க ஒக்காந்துப்போ
கண்டிப்பா கண்டிப்பா நம்ம அதுக்கே வந்து அடிமை ஆயிர்றோ
ஆ உங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்கள சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கு நா சொல்லிட்டே
அஹா எனக்கு தெரிஞ்ச கருத்துன்னு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க நா சொல்ற மாதிரியே இந்த டி வி ல வந்து நாடகம்ன்னு சொல்லிட்டு அது வந்து குடும்பத்த கெடுக்கறது இவங்க வந்து அவங்கள பழிவாங்கறது அவங்க வந்து இவங்கள பழிவாங்கறது இந்த மாறியான நெறைய விஷயங்கள்லா நடக்கு அது மட்டு இல்லாம பாத்தீங்கன்னா வந்த காட்சியே திரும்பி திரும்பி வந்துகிட்டு இருக்கு எப்டிடா டைம் ஓட்றது ஆ எப்டி நம்ம நேர த்த வந்து கடக்கறது அந்த மாறியான விஷயங்கள்லா நெறைய போயிட்டு இருக்கு அது மட் ஆமா நம்ம மைண்டே வந்து மாறிடுது டைம் ஆயிடுச்சு ஆ இந்த டைம் ஆயிடுச்சா இந்த நாடகோ போட்ருவா இந்த டையத்துக்கு நம்ம போணு இந்த டையத்துக்கு நம்ம வேலய முடிக்கணு அப்டின்ற மாதிரி மாதி நம்ம மைண்டே வந்து மாறிடுது
ம்
நம்ம வேற எதுலயுமே நம்மளால வந்து நம்மளோட கவனத்த வந்து செலுத்த முடியாம போயிடுது
ம்
ம் அதுல இல்லாம நெறைய சின்ன பசங்கல்லா பாத்து ரொம்ப கெட்டு போயிட்றாங்க போலா அந்த டிவி சீரியலு படம் இதெல்லா பார்த்து எனக்கு தொலைக்காட்சிய பொறு த்தவரைக்கு பெருசாக விருப்பம் கடையாது நா பார்க்கவு மாட்ட எப்டின்னா வெறு இந்த செய்திகள மட்டு கேட்ப
எங்க வீட்ல தொலைக்காட்சியே கடையாது
நா வெறு அந்த செய்திய மட்டு்தா பாப்ப
ம்
செய்தி கேட்ப பாப்ப அவ்ளதா அதுக்கப்பற பாத்தீங்கனா
நாளைக்க செவ்வாய்கிழம வெள்ளிக்கிழம ஒவ்வொரு நாளைக்கி ஒரு ஒரு ஸ்லோகம் போடலாம் அதுல கங்க சஷ்டி போடலாம் விஷ்ணு சாச நாமம் போடலாம் இதெல்லாம் போடும்போது வீட்ல நேர்மறை சக்தி இருக்கு எதிர்மறை சக்தி வெளில ஓடி ஆ வீட்ல குடும்பத்துல சண்ட வராது மனசு நிம்மதியா இருக்கு எவ்வளவோ மனசுல கவல சோர்வு இருந்தாலு இதெல்லா கேக்கும் போது நம்ம அ மனசு அதுல வைக்கும் அப்ப நம்ம எந்த நோயும் வராது இல்லன்னா பிரஷர் ஏறிடு ஆ சக்கர நோய் வந்துடு இதுக்கெல்லா நம்ம ஆட்கொள்ளாம நல்லா மனச வந்து ஃப்ரீயா வச்சுக்கறதுக்கு வழி வகுக்கறதுக்கு நறைய விஷயங்கள் இருக்கு நல்லதுக்கு பயன்படுத்தாம தீயதுக்கு பயன்படுத்தின்ட் இருக்காங்க ஜனங்க
கரெக்ட் நீங்க சொன்னது வந்து சரியா சொன்னீங்க நானுமே நறைய பல தடவ இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே யோசிச்சிருக்க என்ன பண்றது நம்ம வீட்ல ப த்தீங்னா அ தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே வந்து அந்த டிவி நாடகத்துல வந்து மூழ்கி ட்டாங்க
ம்
அவங்கள வந்து நம்ம எதுவு சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு பொழுதுபோக்குன்னு அது மட்டுதா இருக்கு
ஆமா
வேற ஒரு நல்ல விஷயங்கள் பாக்கறதோ ஒரு நியூஸ் பாக்கறதோ ஒரு நல்ல விஷயங்கள் கேக்கறதோ அந்த மாதிரியான இதெல்லா செய்ய மாட்டிங்கிறாங்க அந்த நாடகம் நாடகம் நாடகம்
இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா நல்ல மாமியார் கூட கெட்டு போயிடுறா
கரெக்டு நீங்க சொன்னது சரியா சொன்னீங்க
ஒருவேள நம்ம மருமகளு இப்படித்தானோ நாமதா பாசத்த வச்சுபுட்டோமோ நாமதா நல்லவன் நம்பிட்டு இருக்கோமோ அப்டின்னு அவுங்களு அதுல போய் மூழ்கிடுறாங்க நல்ல மா மாமியாரு கெட்டு போயிடுறாங்க நல்ல மருமகளும் கெட்டு போயிட்றாங்க அம்மா மாிரி நம்ம பாத்துக்கணு நம்ம பாத்து செய்யணும்ன்றவங்க இந்த இது பாக்கும்போ ஆமா பண்ண மாட்டான்னா நம்ம இவங்களுக்கு பொண்ணா ஆயிடுவோமா என்ன இருந்தாலு நம இன்னொரு வீட்ல இருந்து வந்தவங்க தான அந்த மாரி மனசு மாறிடுது
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா
ம் இதெல்லா த தவிர்க் கணுனா நம்ம மனச நம்ம கண்ட்ரோல்ல வச்சுட்டு எது வேணா பார்க்கலா
ஆமா
அ அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம மைண்ட் மாறாம நா நானா இருக்கே நீ நீயா இரு என்னோட ரெண்டு மண் நேர என்ட்ருன பொழுதுபோக்குக்கு நீ வந்துருக்க அதக்கொ அதோட உனக் சலாம் பண்ணி அம்ச்சுறேன் சொல்லிர்னு அப்டி தைரியொ இருக்கறவங்க மட்டுன்தா தொலைக்காட்சி பாக்கணு இல்லன்னா பாக்க கூடாத்
ஆமா ஆமா கரக்டா சொன்னீங்க
எவ்ளோ பணம் வந்தாலு சரி நம்ம மாறக்கூடாத் அந்த மார்ற புத்தி இருந்ததுன்னா இந்த மாரி ஒரு நாடகமோ இல்ல ஒரு சினிமாவோ பாக்கும்பொழுது மனசு மாறிடு
ஆமா ஆமா
டெய்லி இறைவன் கிட்ட வேண்டிக்கணு ஏன்னா எவ்ளோ கோடீஸ்வரன் ஆனாலு என் பழைய வாழ்க்கையை நினைச்சு நா வாழனு நாலு பேருக்கு உதவி பண்ணி அந்தப் புண்ணியத்துல நா வாழணு ஆ பா எவ்ளோ வர்ஷ் விதிகள் வந்தாலு என் மனசும் புத்தியு மாறக்கூடாதுன்னு டெய்லி வேண்டிக்கணு
கண்டிப்பா கண்டிப்பா
ம்
நம்மள மாதிரியே எல்லாரு யோசிக்க மாட்டாங்க இருந்தாலு நீங்க சொல்றீங்க நா எடுத்துக்ற
ரொம்ப நன்றிமா அதாவது நல்லது சொல்லிக் கொடு கால் இல்லேமா தீய விஷ்யன் வல தீய பழக்க வழக்கங்கள ஆ அடுத்து நாக்கு அவ் நல்லா இருக்க கூடாதுன் நெனச்சின்னா மாத்தி சொல்லி் குடுக்குறவங்க தா இன்னிக் இருக்காங்க
ஆமா ஆமா
பொறமை இருக்க கூடாது வைத்தர்ச்சல் இருக்க கூடாது அவங்க ஒண்ணு வாங்கிட் ட்டாங்கன் நாம்ம வாங்க கூடாதே நம்ப வருமானத்துக்கு தகுந்தா மாரி நமக் அது தேவையா அது அவசியமா நம்ம குடும்பத்துக்கு அப்டின்னா மட் ட்டுன்தா அத வாங்கணு இல்லன்னா வாங்க கூடாது அந்த காஸ் இருந்தா ஒரு ஆஸ்பத்திரி செலவுக்கோ ஒரு திருமணத்துக்கு போற செலவுக்கோ ஒரு துக்க வீட்டுக்கு போயி ஹெல்ப் பண்ணக்கூடிய செலவுக்கு அந்த காஸ் உபயோகமாகு அப்ப நம்ப யார்கிட்டயு பொய் கடன் வாங்க வேண்டால்ல
ஆமா ஆமா கரக்டா சொன்னீங்க நீங்க
ம் உனுக் புடிச்ச
தொலைக்காட்சில ஆ புடிச்சிருக்கு மேடம் நீங்க தொலைக்காட்சில எந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லா விரும்பி பாப்பீங்க
இல்லம்மா யே நாங்க சின்ன வயசுல பாத்துண்ட்ருந்தோ ஒளியும் ஒலியும் பாத்தோ அப்ற பழைய படங்கள் எல்லாம் பாப்போ புது படம்லா எனக்கு அவ்ளவா இன்ட்ரெஸ்ட்டே கடையாது என்னடா ஹாபில்லா வேற அதனால அந்த கை வேல பண்றதெல்லா தா எனக்கு புடிக்கு ஆ நா ரொம்ப தொலைக்காட்சியே பாக்குறதிலம்மா
ம் கை வேலன்னா எந்த மாதிரியான வேலையல்லாம் மாட்
நா வந்து இந்த க்ரோஷாலப் பின்ற ஒயர் கூட பின்றே மணில பொம்மல்லா பண்ற கீ செய்ன் பண்ற கோலங்கள் போட்டு தர மணில இந்த வேலைகள்லா நான் பண்றம்மா
செரி ஓகே நமக்கு ஒதுக்கப்பட்ட நேரோ முடிஞ்சிருச்சின் நெனைக்
ஆ செரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா உங்களிடம் பேஸ்னதுக்கு மிக்க மகிழ்ச்சி